ஆஹ் கேக்குது சொல்லுங்க
ஆஹ் அப்ப இன்னொட தோழவி வந்து இருந்தாங்க அவங்க வந்து பின்னாடி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க அப்ப கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ரெண்டு பேரு அங்கங்க பேசிட்டே இருந்தாங்க இவங்க நம்மளோட இந்த நம்ம தோழிங்களை வந்து என் கூட பேசிட்டு இருந்தாங்க இனி போறக்கே அவங்க விடல அதுக்கப்புறம் நா கடைசியில மேலே ஓடி போற
உங்க அரை மேலயும் அவங்க அரை கீழேயும் இருக்குமா
இல்லைங்க இல்லைங்க அவங்க எங்க என்னோட அற வந்துட்டு
அஹ் வேற ஒரு இது ஆஹ்
அவங்களோட அறைக்கு போணும்னா வேற கட்டடத்துக்கே போகணும்
அப்படியா
ஆமாங்க
அப்புறம் எப்படி நீங்க இதுல மட்டும் பாத்துப்பீங்களா இடைவேளியில
இடைவேளிய தாங்க பார்க்க முடியும் இட
இடைவேளி எல்லாத்துக்கும் ஒரே நடத்துமா இல்ல எவ்வளோ நிறைய இடைவெளி
பதினஞ்சு நிமிஷம் தாங்க மொத்தமாவே மொத்தமாவே கால் மண்நேரந்தான்
காலையில கால் மணி நேரம் மத்தியம் சாயங்காலமா
ஏங்க நீங்க மொத்தமாவே ஒரு நாளைக்கே கால் மண் நேரம் தான்
அஹ்
எங்களுக்கு வந்து எட்டு முப்பதுல இருந்து எட்டு நாற்பதுல இருந்து ஒன்
ஆ் அப்ப சரியா அப்போ என் விடலாம் தப்புல்ல
ஆஹ் அதுதாங்க அதுக்கப்புறம் நான் என்னோட னோட வண்டிக்காரர் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு எட்டு இருபதுக்கே வந்துட்டாரு
நீங்க எப்ப போவீங்க எப்பமே
என்னதுங்க
நீங்க எப்ப போய் நிப்பீங்க எப்பயுமே
நாங்க வந்துட்டு எட்டு மணிக்கு முன்னாடியே போயிருவங்க ஏன்னா வந்து எட்டு அஞ்சுக்கே அவரு வந்துருவாருன்னு சொல்லுவாருங்க ஆனா வரமாட்டாரு ஆனா நம்ம போகலேன்னா வந்துட்டா என்ன பண்றது
ஆமா நம்மளுக்கு அதுக்கும் இதுக்கு ஒரு ஆசையே இல்ல
அதுதாங்க அதனால நின்னு நின்னு இன்னைக்கு எட்டு இருபதுக்கே வந்துட்டாரு எனக்கே ஆச்சரியமா போச்சு எட்டு நிமிஷத்திலயே அரக்க பறக்க கொண்டு போய் விட்டுட்டாரு
எட்டு நிமிஷம் தானா உங்க வீட்டு டுல இருந்து அங்க
அவரு ஓட்டுனது அப்படிங்க இல்லைங்க எங்க வீட்டுல இருந்து நீங்க இப்ப வந்து சாதாரண பேருந்துல போகணும்னா ஒரு மணி நேரம் வேணுங்க
ஓ செரி சேரி ஆ
இரு சக் இருசக்குற வாகனத்துல போகணும்னா அதே மாதிரி பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரத்துக்குள்ள போயிரலாங்க
சரிங்க
ஆ இவரு இது வந்துட்டு கல்லூரி வண்டினால குடு குடு குடுன்னு போயிட்டாருங்க
சரி சரி
இவரு என்ன பண்ணுவாரு வாசல்ல இறக்கி விட மாட்டாரு
அப்புறம்
கொண்டு போயி எங்கேயோ கடைசியில கொண்டு போய் விட்டுருவாரு அங்க இருந்து அஹ் கல்லூரிக்கு நடந்து போறக்கே ஒரு பத்து நிமிஷம் ஆயிடும்
அப்ப சரி ம்
அப்ப மேலக்குள்ள மேல போனா ஆசிரியர் கேட்பாரு ஏன் வந்து இவளோ இது
ஆ ஏன் தாமதமா வந்துட்டு இருக்கே
பொலப்பு தாங்க எனக்கு
சேரி சரி அங்கேயே சாப்பிட்டுப்பீங்களா இல்ல வீட்டுக்கு
வீட்டுக்கு வந்துதாங்க சாப்பிடுவாங்க எடுத்துட்டு போனா சாப்பிடலா பக்கத்துல இருக்க பிள்ளைங்க கிட்டலா வந்துட்டு சாப்பிடு சாப்பிடனுட்டு இருக்கணோ அவங்க வந்து இப்பதா கொஞ்சோ பேசிப் பழகரங்காட்டி கொஞ்சம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க கூச்சப்படுறாங்க
ஆ
அப்புறோ அதனால எல்லா எதுக்கு வேண்டாத வேலைங்க
அதுதா பரவாயில்ல ஒரு மணிக்கே முடிஞ்சு இரு எல்லா எல்லா வருஷமே இப்படிதானே இல்ல இந்த முதல் வருஷம்
இல்லைங்க இல்லைங்க எப்பவுமே வந்துட்டு ஒரு மணிக்கு க்க முடிஞ்சிரோ ஒன்னு அதாவது எ எட்டு முப்பதுல இருந்து ஒன்னு ஒரு மணி வரைக்கி அ அதா வந்துட்டு முதல் நேரோ இரண்டாம் நேரம் பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணு பதினஞ்சுல இருந்து அஞ்சு முப்பது வரைக்கி
ஓ சரி சரிங்க
ம் நம்மளோட
து நல்லது
ஆமாங்க எங்கயா போய்க்கலா மதியானம்னா கஷ்டங்க காலையிலருந்து ரெடி ஆகுறக்கே பத்து த்தாது நம்ம வீட்டுக்கு வரைக்கு ஒரு ஏழு மணிக்கிட்ட ஆயிடு இதெல்லா வந்து
வேணா பரவால்ல காலையில கெடச்சிச்சி செரியா இது சொல் மத்தியான அப்போ எப்டி யார்லா வருவாங்களாமா
மத்தியான வந்து இருக்காங்க ஒரு ஒரு ஆ குழுவ பொறுத்து இருக்குங்க அது என்னோட குழு வந்து காலையில மட்டு தா இருக்கு
சேரி ஆ
மதியான வந்துட்டே இருக்கிறதெல்லா இருக்குங்க நா வந்து உங்களுக்கு சொல்றே
சேர் சேரிங்க சேரிங்க
ஆஹ் நாளைக்கு பாத்தீங்கன்னா
நா சாப்ட்டே சாப்ட்டே சொல்லுங்க
ஆ எங்க வீட்ல சாம்பார் உங்க வீட்ல
உ எங்க வீட்ல அது பேரு என்னனா நம்ம சாப்புடுவோம்மில்ல ஒரு இது போட்டு இந்த என்னங்க வேற அ வறுச்ச சாப்பாடு ஆ ஆமா ஆமா ஆமா
ஆ அத்தான நாளைக்கு வந்துட்டு எங்க மாமாக்கு அத்தைக்கு வந்து அக்காக்கு பொடவ எடுக்க போறோங்க
அவரு ஆ நம்ம மாமா
நம் மாமாக்கு
நம் மாமா பொடவ
ஆ அதாங்க என்ன ஆ நாளக்கி வந்து ட்டு எடுக்க போணுட்டு சொல்லி எங்க அம்மாக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சோ என்ன சொல்றது நமக்கு மாசத்துல ஒரு வயிறு பெரச்சன வருல
ஆமா ஆமா
ட்டிக் கி எங்க அம்மானால நடக் முடியாது உக்கார முடியாதுன்ட்டுருக்காங்க எனக் டென்ஷன் ஆகுது எனக் போகணு போகணுன் நா ஸ்
நீங்க மட்டு போங்கப்போ உங்க அம்மல விடுவாங்ளே
ம் உடுவாங்க எங்கம்மோ இப்போ சொல்றது நீ மட்டு போயிட்டு வா அப்டின் சொல்றாங்க
அ
நா வந்து அப்புட்லா போ மாட்ட அப்டின்ட்டு உக்காந்திருக்கே நா வந்துட்டு நேத்து வந்து பொன் து வீடு மாப்ள வீடு பாத்தாங்கங்க நா வந் அ நேத்து வந்து கல்லூரிய முடிச்சிட்டு கல்லூரி வண்டிலிரு து எங்க வீட்ல எறங் ஏ அங்கருந்து ஒரு பஸ்ஸ புடிச்சி அங்க போயிட்டங்க அங்க ஆ பேருந்து நிலையத்துல எறங்கிட்டு உள்ள ரொம்ப தூர போறக்கு போக முடியாது அதனால வந்துட்டு எங்க அத்த பையன கூப்ட அதாவது மாப்ள பையனோட தம்பி அவ் ஆவ அவ்வ அ வந்துட்டு என்னய கூட்டிட்டு போனாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப் அப்பற வந்து அவுங் ஆ கொஞ்ச நேரம் எல்லாத்து கூட பேசிட்டு அப்பறம் அ அது க ஏதோ சாப்டுட்டு உட்காந்துட்டு இருந்தே திரும்ப அங்க இருந்து களம்பி ரும்பு போது மாப்பிள்ள பையனே வந்தாரு
மாப்பிள்ள பையனே வந்துட்டாரு உங்களை கூப்பிட அவுரு கொஞ்சம் சங்கட்டப்பிருப்பாரு
இல்லிங்க அ ச அங்கட்ட எல்லாம் படல அவுங்க வந்துட்டு அவு மா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனைய கூப்டுட்டு இருந்தாங்க பொண்ணு பாக்குற முன்னாடி வீட்டுக்கு வா அவ வந்துட்டு வந்து இருந்துட்டு போ இருந்துட்டு போனு அவங்க தம்பி வந்து எப்பமே கூப்புடுவாங்க
அ அ செரி
வந்து கொஞ்சொ நல்லா க்ளோஸு நல்லா பேசுவாங்க பழகுவாங்க ஆமா கூப்டுவாங்க நாந்தா வந்துட்டு போக மாட்ட ஆ அப்பறொ ஆன அப்பறொ வந்துட் டு அவங்க அண்ணா வந்து மாப்ள பைய வந்துட்டு மொதல்ல கூப்புட்டே இருப்பாங்க வா வா வா வான்ட்டு அப்றொ எனக்கு வந் அ நாங்க போமாட் டோ அவ்ங் வந்துட்டு இப்போ ஆ கொண்டு போய் விட்றக் வந்து அவுங்க தம்பிதா வந்தாங்க அவ்ங்க அண்ண இர்ந்துட்டு நானே போற அப்டி சொல்லி வண்டி சாயி வாங்கிட்டாங்க அவங்க என்ன நெனச்சா ங்க நா மட்டுந்தா வீட்டுக் போறன் நெனச்சாங்க போல பின்னாடி எங்க அம்மாவ நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்களா அப்புற தா போகாம நா என்ன பண்றது அ அப்புறம் சின்ன பா அப்பா இருப்பால வீட்டுல
ஆஹ்்
ஆஹ் அப்படின் டு சொல்லவும் அதுக்கப்புறம் சேரின்ட்டு ரெண்டு பேரும் போனோம் எங்க அம்மா என்ன பண்ணாங்க அ வட்டி ஸ்பீட் பிரேக் கறல ஏறனோடனே முன்னாடி தள்ளி வந்து உட்காட்டாங்க அது வந்து கொஞ்சம் பெரிய வண்டிங்க எனக்கே ஏறக்கே சிரமப்பட்டுதான் ஏறனே
உங்களுக்கே சிரமவா
ஆஹ் ஆமா அஹ அது அதுக்கு என் அம்மா அதுக்கும் வேலைங்க எங்கம்மா கிஹருவு தே தெரியல ஒன்னும்ன்னு தெரியல அ அப்புறம் எப்படியோ கஷ்ட டப்பட்டு ஏறிட்டாங்க அஐயங்காம என்ன பண்ணாங்க பின்னாடி உட்காரக்கு பயமா இருக்குன்ட்டு முன்னாடி தள்ளி வந்தா நா போய் அவுங்கள அவுங்கள பெய் மு முன்னாடி இடிக்க மாட்டேனா எனக்கு இடம் பத்தணும்ல ஆ ஆஹ் அப்புறம் எனக்கு எனக்கு எங்க அம்மாகிட்ட நான் சொல்றேமா பின்னாடி தள்ளி உட்காருங்கம்மா அப்புறம் என்னம்மா இது அப்படின்னா ஆற எங்க எங்க அம்மா வந்து இருந்த பயமா இருக்குது அப்படின்னு சொல்ல அப்புறம் நான் எனக்கு என்ன பண்றேன்னு தெரியும் அப்புறம் அவங்கள தாங்க புடிச்சிட்டு வந்த அப்புறோம்
இப்படியே புடிச்சிட்டீங்க
ஆஹ் ஆஹ் ஆமாங்க
அ அத்த அத்த பா்க்காம இருந்தா பரவாயில்லை
ஆஹ் அவ அதுதான் அந்த அவங்க பொண்ணு அந்த பொண்ணுப்புள்ள வந்து நாளைக்கு வருவாங்க போல
நா ஒ அவ சால் எடுக்க
ஆஹ் அந்த டிரஸ் ஆஹ் அ பொடவை எடுக்கறக்கு வருவாங்க போல என்ன என்ன பேசுவாங்களா இல்ல என்னங்கறது தெரில
அவுங்க ரெண்டு பேரு இன்னு பேசிக்கேல்லையா தொலைபேசலல்லா
அவங்க ரெண்டு பேருமா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கறாங்க
அப்படிங்களா எவ்ளோவு வயசு
அஹ் பொண்ணுக்கு வந்து இருவத்தி அஞ்சுங்க
செரி
பையனுக்கு வந்து இருவத்தி ஆறுங்க
அவ்ளோ தானா
அவ்ளோதாங்க
உம் அ எப்ப கல்யாணம்மாம்மா
இப்ப வந்துட்டு வர்ற ரெண்டாந் தேதி வந்து நிச்சியதார்த்தம்
சேரி
அந்த மாசத்த உட்டுட்டு அடுத்த மாசத்துக்கு போய்ருங்க
அ அ செரி
துல வந்துட்டு இருவத்தி ஆ மூணாந் தேதி ஏதோ கல்யாணோன் நெனக்கிறங்க அத உட்டு அஞ்சு நாள் கழிஞ்சு நைட்டுல ஒரு இரவுல ஒரு விழா வெப்பாங்கல்ல ஆ அந்த விழா வருங்க அது கல்யாணத்துக்கு வந்துட்டு ஒரு கோயில்ல நடத்துறங்காட்டி வந்து அது ரொம்ப தூரொ இருக்குங்க போல அதுனால அவ்ளோ பேத் தையு யாரையுங் கூப் பட்ல முக்கியமானவங்கள மட்டுந்தா கூப்ட்டுட்டு நைட்டு நடத்துற விழாவுக்கு வந்து ஊரே கூப்ட்டு வச்சிருக் காங்க
ம் நீங்க இதுலா எடுத்துட்டீங்களா
நா இன்னு எது எடுக்கலைங்க நா வந்துட்டு என்ன சொல்ற நிச்சயத்துக்கே போக வேண்டா
இருங்க கூப்புர்ற
ஆ சேரிங்க